ஹலோ பேசுறது கேக்குதுங்ளா எதுவுமு கேக்கல ஆ ஓகே ஓகே இப்பதா நல்லா கேக்குது நல்லா இருக்கீங்ளா
நா நல்லாருக்கே
நல்லாருக்க நல்லாருக்கேங்க
எல்லா நல்லா இருக்காங்க ஃபேமிலி எல்லா நல்லா இருக்காங்ளா
செரிங்க நீங்க பேசுறது ரொம்ப தூரமா கேக்குது இல்ல ரொம்ப நேரமா லேட்டா கேக்குது
ஃபேம்லில எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க இப்ப தெளிவா கேக்குது நல்லா கேக்குதுங்க இப்பதா நம்ம ஊர்ல கோயில் பண்டிக வந்துச்சுங்க எல்லாரு ஒன்னா சேந்து ஒத்துக்கா சந்தோஷமா கொண்டாடுனோ ஃபேமிலியோட
ஆமா ஆமா
நம்ப என்னைக்காவ்து ஒரு நாள் தா நம்ப எல்லாரு வேல இது அதுன்னு போயிட்டு இருக்கும் போது இப்பதா வந்து ஒரு நேரோ கெடச்சிது எல்லாரு ஒன்னா இருக்கறதுக்கு பேசி சிரிக்கறதுக் எல்லாத்துக்குமே
எதோ ஒரு ஃபங்க்ஷன் எதனா பாக்க முடியு
அத என்னமோ உண்மதாங்க நீங்க எங்கயுமே போனாலுமே ஒரு கல்யாணோமானாலு சரி இல்ல வேற கெட்ட காரியோ ஆனாலு சரி அந்த எடத்துலதா வந்து எல்லாரு சொந்த பந்தம் பேசி அடுத்த கல்யாணத்துக்கு ஆள் தே மாப்ள பொண்ணு தேட்றது அடுத்தது பஞ்சாயத்து ரெடி பண்றது அங்கதா நடக்கு ஃபேமிலினால இதுதா நடக்கு அப்டின்னு
ஆமா
உங்கதுல்லா எப்டி சண்ட சச்சர வருங்களா இல்ல நார்மலா போகுங்களா சொந்த பந்தோல்லா சேர்ந்து
அது வர செய்யு ஃபேமிலினாலே எல்லா வரதா செய்யு
அது கரெக்ட்தா நாம எப்ப என்ன பண்ணுனு வெயிட் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறமேட்டுதா எல்லாமே பண்ணுவாங்க நீங்க கடைசியா ரொம்ப சந்தோஷமா இருந்த ஃபேமிலி பண்டீகன்னா ஃபேமிலியா ஒன்னா சேந்து இதுனா
டில்ல
நீங்க கடைசியா பெரிய பண்டிகையா இருந்தது இல்ல பெருசா எல்லாரு ஒன்னா சேர்ந்தது நல்ல விஷயமா இல்ல
ஆ நல்ல விஷயொ அந்த ஒரு நாள் தானே எல்லாரு பாத்துக்குறோ அதுக்கப்றோ எங்க பாக்க முடியு
அது கர்ட்டு தாங்க அது கரைட்டு தாங்க நம என்ன யோசிக்கிறோமோ அன்னைக்கு அன்னைக்கு நம்போ வந்து புதுசு புதுசா பாக்கறது யாரையோ பாத்து பேசுறத விட நம்ம சொந்தோ நம்ப நம்பளோ சேர்ந்தவங்க அவங்களோட பேசுறதுங்கறதே தெரியாமக்குது
ஆமா
சொல்லுங்க உங்களோடதுலா
வீட்ல நல்லா இருக்காங்களா
ஆ எல்லா நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க ஆ லாஸ்ட்டா என்ன மூவி போனீங்க
லாஸ்ட்டாவா போயிட்டு வந்தோ
என்ன படங்க
லாஸ்ட்டா என்ன படோன்னு கேட்டீங்களா நீ என்ன ஊருன்னு நெனச்சிட்ட
ஓகே ஓகே லாஸ்டா நாங்களா கருப்பு படத்துக்கு போயிருந்தோ ஃபேமிலியோட போயிருந்தோ எல்லாருமே
வீட்ல இருந்து பாத்துட்டோ
ஆ ஓகே ஓகே எல்லாருமே லைக் எல்லாருமே லைக் பண்ணாங்க அந்த உங்க ஜே தெரியு அந்த வீடியோஸ் எல்லா பாத்துருப்பீங்க தேட்டர்ல இருக்கவங்களா எல்லா லைவ்ஸா வந்து பண்ணிட்டுருந்தாங்க
ஆ
பேசுங்க அமைதியா இருக்கீங்
ம் அடுத்து என்ன அப்பலருந்து எனக்கு ஒன்னே ஒன்னு தா
என்னங்க
இல்ல அடுத்து என்ன பேசுறதுன் தெர்ல அதா யோசிச்சிட்டே இருக்க
ஓகே ஓகே நீங்க நீங்க என்ன படத்துக்கு லாஸ்ட்டா போனீங்க என்ன மூவிக்கு என்ன லாஸ்ட்டா போனீங்க
ல அவர் படத்துக்கு தா போனோ காலம் மாறு
ஓகே ஓகே இருங்க நா மறுபடியு கூப்புற ரொம்ப இதா கேக்குது ஒரு நிமிஷ கூப்புற